ஆ சொல்லுங்க தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா‌ இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ ரொம்ப இருக்கே தோழி‌ இப்ப என்னன்னா எனக் இப்ப ஒரு விடை வந்து கெடைக்கணு தோழி என்ன அப்டின்னு வந்து பாத் த்தீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த வெயில் காலத்துல கொழந்தைங்களுக்கும் வேற‌ வந்து லீவ் ட்டாங்களா என்ன பண்றதுன்னே தெரியலங்க தோழி சோ இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க கொழந்தைகளுக்கு பயனுள்ள ஒரு ஆக்டிவிட்டிஸ்ஸா எனக்கு இதா இருந்தா உங்க கொழந்தைகளுக்கு நீங்க என்னென்ன பண்றீங்க எப்பிடி நீங்க வந்து பொழுது போக்குறீங்க மெய்னா
ஆ‌ கண்டிப்பா இப்ப வந்து கொழந்தைங்க வந்துட்டு லீவ் விட்டதுக்கு அப்பற போர் அடிக்குது அந்த மாதிரிதா சொல்லிட்டே தா இருப்பாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் முழிச்சுட்டு தா இருப்பாங்க அதுக்குதா வந்துட்டு என்ன பண்ணனுனா வந்து ஒரு ஏதாவது ஒரு பயனுள்ளதா தா இருக்கணு அப்டின்னு நெனச்சீங்கன்னா முடிஞ் ச வரைக்கு அவுங்க வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா விளையாட விடுறது என்ன பொறுத்த வரை க்கு நல்லது அப்டின்னு நெனைக்கிறே ஏனா இப்ப ஸ்கூல்ன்ற ஒரு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வந்துட்டு அவுங்க வெளையாடுறதுக்கு நேரம் கெடைக்காது ஆ போயிட்டு வந்தோமா டயர்டா இருக்குன்னு சொல்ட்டு ஒக்காந்துட்டு ஹோம் ஒர்க் பண்றது இப்டியே செய்யா போயிடு ஆனா வந்துட்டு இப்ப எப்டினா இப்போ லீவ் விட்டுட்டாங்கன்னா முழு நேரமு அவுங்க வந்து ஃபீரியா தா இரு ப்பாங்க எப்டி இருந்தாலு காலைல லேட்டா தா எந்திருப்பாங்க அந்த மாரி டைம்ல எப்டி உங்களுக்கு ஃப்ரீ டைம் கெடைக்கும் போது அவுங்களுக்கு போய் வெளையாட விடுறது அவுங்க வந்துட்டு எவ்ளோக்கு எவ்வளவு அவுங்க வந்துட்டு நல்லா ஒடம்ப வந்து ஆ கஷ்டப்படுத்தி விளையாடுறாங்களோ அது வரைக்கு அவுங்களுக்கு சந்தோஷமாவு இருக்கு ஒரு பயனுள்ளதாவு இருக்கு அவங்க ஒடம்பு வந்து நல்லாவு இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கது ரொம்ப நல்லது அப்டின் நெனைக்கிறே அது இல்லாம வந்துட்டு ரொம்ப டைம்மே இல்ல அவுங்களால ஒன்னுமே பண்ண மு டியாது அவுங்க வந்துட்டு விளையாடுறத தவிர்த்து ஏதாவது பயனுள்ளதா இருக்கணு அப்டின் நீங்க நெனைச்சீங்கன்னா வந்து என்ன பண்ணலானா ஏதோ ஒரு கிளாஸ் போடுறது அந்த மாதிரி வந்து யோசிக்கலா இப்ப வந்துட்டு நெறைய அபாக்கஸ் கிளாஸ் அந்த மாதிரி நெறைய கிளாஸஸ் இருக்கு இல்ல அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றத விட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆ ஃப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாரி இருக்கணு அவுங்களுக்கு வந்துட்டு விளையாடுன மாரி ஒரு ஃபீல் இருக்கணு அப்டின்னா வந்துட்டு கொண்டு போய் ஏதாவது அவுங்களுக்கு கிரிக்கெட் புடிச்சிருக்குன்னா கிரிக்கெட் இல்ல ஸ்விம்மிங் கிளாஸ் போடுறது அந்த மாதிரி அது ஒரு ஒ ஒன்றரை ம நேரமு ரெண்டுமண் நேரமு ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸின் போட்டுட்டீங்கன்னா அவுங்களுக்கு வந்து அந்த அதுக்கு போய்ட்டு வந்துட்டாவந்து ஒரு நல்லா ஒரு ஆ மைண்ட் ரிஃப்ரெஷிங்காருக்கு ஒரு நல்ல ஒரு டயர்டும் ஆயிடு மத்தியானொ கொஞ்சொத் தூங்கற்து அந்த மாத்ரியு ஸ்பெண் பண்ணுவாங்க அதுக்கப்பற பசங்க கூட விளையாடவிட்றது அப்பறம் முடிமுடிஞ்ச வரைக்கூ எப்யோ வந்துட்டு நம்மக்கு லீவே கடைக்கறதே பெரிய விஷ்யமாருக்கு பசங்கள்க்கு சோ அந்த மாரி நேரத்துல வந்துட்டு ஊருக்கு குண் கூயிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு தாத்தா பாட்டி கூட ஒரு நேரம் செலவழிக்கிறது அவுங்க கூட வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பாண்டு கிரியேட் பண்றது அந் அந்த மாரி விஷயங்கள்லா பண்ணா ஒரு நல்ல ஒரு லீவு வந்துட்டு பிரயோஜனமாவுருக்கு ம்ப ஏதாவ் ஒன்னு கத்துக்ட்டா மாத்ரியு இருக்கு அப்டின்னு நெனைக்கிறே நானு
ஆம்மா தோழி ரொம்ப சரியா‌ சொன்னிங்க ஆனா இந்த கொழந்தைங்களா சின்ன சின்ன கொழந்தைங்கள வச்சு எப்டி இதுப் பண்றதுன் எனக்கு தெரியிலிங்க தோழி இதே மூணு வைசு வர்க்கு நாலு வைசு கொழந்தைங்களு க்கு என்ன மாரி ஒரு அ அறிவுரை வந்து நிங்க சொல்லுவீங்க என்னா அவுங்கள வெச்சிட்டு இந்த மாரி பெரிய ஃபிரியா நம்ப இதல்லாமே இது பண்ண முடியாது ஏன்னா அவுங்குளுக்கு காயமாயிரு அதையு நம்ப யோசிக்கணு அதே மாதிரியு நம்மனால முழு நேரமு வந்து அவுங்கள கூப்பிட்டு இந்த வெயில்ல சுத்தமுடியாது அந்த மாரி இருக்கும்போது வீட்டுக்குள்ளயே இருந்து நம்ம ஏதாவ்து பண்றது பத்தி நீங்க எப்படி எதன்ன சொல்லுவீங்க
ஆ கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணலானா உங்களுக்கு புடிச்ச ஏதாவ்து வெளையாட்டு பொருட் கள் நம்ம வாங்கிகுடுக்கறது வீட்லே உக்கார வச்ட்டு உங்கள வந்து எப்டி வெளாட்றது அப்டின் சொல் ட்டு கொஞ்ச நேரொ நம்ளு வந்துட்டு அவுங்க கூட உக்காந்து ஏதாவ் கொஞ்சொ விளையாட்றது அந்த மாதிரியு பண்ணலாம் இல்லன்னா ஏதாவ் ஒண்ணு ப்ப கத்துக்ற மாதிரி இருந்தா வந்து இப்போ டிவிலே உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த அ சமுகவலைதங்கள்ல எங்கள்ல நெறைய விஷயங்கள் சொல்லியு குடுக்குறாங்க ஏதாவ்ஒரு ஆர் ட்டு கிராஃப்ட் மாரி வேலைகள்ல்லா வந்து சொல்லி குடுக்குறாங்க ஒரு கலர் பேப்பர்ஸ் ஒரு பத் பேப்பர் வாங்கி குடுத்துட்டீங்கன்னா கூட ஒரே எடத்துல உக்காந்துட்டு அவுங்க எப்டி பண்றாங்ளோ அத பாத்து பண்றது இதுக்காக நம்மக் காசு கட்ட வேண்டா எதுவு வேண்டா இப் ப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலை நெறைய நெறை ஃப்ரீயாவே வந்துட்டுஎல்லா சொல்லிக்குடுக்குறாங்க சோ அத வந்துட்டு பண்ண வக்கலா பேப்பர்ஸ் வாங்கிகுடுத்து அந்த மாதிரி பண்றத் து அதுக்கப்ற வந்துட்டு ஏதோ ஒன்னு டிராயிங் மாதிரி எதா ஒரு கலரு வாங்கிகுடுக்கற நெறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வந்துட்டு அந்த கிரயான்ஸ்ஸீ அந்த மாரி வாட்டர் கலரு அந்த மாரி விஷயங்கள்லா நெறைய விக்குறாங்க சோ அதெல்லா வந்துட்டு நம்ம வந்து வாங்கி குடுத்தோன்னா அங்க ஒரே எடத்துல ஒக்காந்துட்டே கூட இப்ப டிராயிங்ல்லா வந்துட்டு பாத்து பாத்து பண்ற மாரில்லா வந்துட்டு நெறைய சேனல்ல சொல்லி் குடுக்றாங்க அந்த மாரி அவுங்களுக்கு ஒரு பேப்பரோ பெண்ணோ அந்த மாரி வாங்கி குடுத்டீங்கன்னா டிஃப்ரண்ட் டிஃப்ரெண்டா அவுங்களு ட்ரை பண்ணுவாங்க அதெல்லா கலர் குட்த்து எப்டி நம்மவந்துட்டு அ இதுப்பன் றது எப்புடி இது பண்அ டிஃப்ரெண்டா நம்ம பண்றது அப்படின்றதெல்லா அவுங்களே அதுல கத்துப்பாங்க நம்ம உக்கார்ந்து கத்துக்ட்டு சொல்லி் குடுக்கணு அப்படின்ற அவசியமு கெடையாது ஏன்னா இப்ப நறிய ப்ப வலைத்தள சமூக வலைதளங்களே அதுக்காகதா நம்ம பிரயோஜனமாவு பயன்படுத்ததுக்கு ஒரே ஒருஇது சோர்ஸ் ஸ்வந்து அதுதா அந்த தப்பாவு விஷ்யங்கள் நறிய நடக்குது பட் இந்த மாரி நறிய விஷ்யங்கள் நல்லதூ நடக் க்குது சோ அத வந்துட்டு நம்ப ப பிரயோஜ்னமா யூஸ் பண்ணனா அது நிஜமாவே ஒரு நல்ல ஒரு வரப் சாதந்தா நெனைக்கிற சின்ன கொழந்தைங்களுக்கு சோ அந்த மாரியே உக்கார வச்சுட் நம்ம ஒரு நோட் புக்கோ பெண்ணோ நறிய டிஃப்ரெண்ட்டா இப்போ வந்து கலர் அ குடுக்கற்துலே வந்துட்டு வாட்டர் கலர்ஸ்ஸி அது கப்புறோ எத்தினியோ வந்துருச்சு அது என்னது அந்த கிரையான்ஸ் ஸு வந்துருச்சு அதுக்கப்பற ப்ரஷ் பென்னுன் எதோ வந்துருச்சு ஸ்கெட்சு வந்துருச்சு இந்த மார் நறிய கடைக்கு போனீங்கன்னாவே தெரியு அத்தன இருக்கு அ நறைய வந்திருக்கு அது வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கும் போது அவுங்களுக்கு ஒன்னு ஒன்னு அவுங் கொடுக்கும் போது அவுங்ளுக் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கெடைக்குது அதுல வந்துட்டு அவ்வளவோ இன்ட்ரெஸ்ட்டா பண்றாங்க ஒரு சில கொழந்தைங்கலாம் உக்காந்துட்டாங்கன்னா எந்திரிக்கவே மாட்டாங்க அந்த கலர் கொடுக்கறதுல அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் கலரிங் புக் க்குனே விக்குது கடையில நெறைய புக்ஸ்ல வந்து ஒரு அ நூறு பேஜ் நூத்தி ஐம்பது பேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப புக்கு பெருசா எல்லாம் விக்கிறாங்க அத நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதுலேயே நெறைய பி க்க்ஷர்ஸ் எல்லாம் இருக்கும் உக்காந்துட்டு அத வந்துட்டு கலர் கொடுக்கறது அந்த மாதிரி பண்றதும் நெறைய இருக்கு அ அந்த மாதிரி நெறைய டிஃப்ரெண்டா இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம்
ஆமாம்ங்க தோழி பரவால்ல நீங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு நெறையா ஒரு இது கெடச்சிருக்குங்க ஆனா நா என்னோட குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவேன் அப்டின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து விரும்புறை காலத்துல வந்து ஏதாவ்து அவுங்க சாப்புறதுக்கு வந்து விரும்புவாங்க இல்லைங்களா இப்போ வித்தியாசம் வித்தியாசமா அந்த மாரி பொழுதுல நா அவுங்களுக்கு மெயினா இப்ப இருக்ற கொழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு தா விரும்பி சாப்புறாங்க அவுங்களுக்கு வீட்ல இருக்கிற இந்த குறுகிய காலகட்டத்துல ஏன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் நம்ம கூட இருப்பாங்க அதுக்கு அப்புறம் மறுபடியும் அவுங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போறாங்க அப்டிங்கிற பட்சத்துல நம்ப கொஞ்சம் ஃப்ரீ டைம் எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் புடிச்ச இனிப்பு சாப்டுவாங்க இல்ல காரம் சாப்புடுவங்கன்னா அதுக் கேத்த மாரி இந்த பயிர் வகைகள வந்து பொடி பண்ணியோ இல்ல ஏதாவ்து ஒரு உருண்ட பிடிச்சி நம்ம பண்ணி கொடுத்து கொஞ்சம் ஸ்டாக்கும் வச்சுக்கிட்டோம் அப்டின்னா அவுங்க அந்த டைம்ல நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ற டைம்ல வந்துட்டு நல்லா சாப்டவும் செய்வாங்க அது மட்டும் இல்லாம நம்ம செஞ்சு வச்சட்டோம் அப்டின்னா ஸ்கூலுக்கு போகும் போது அவுங்களுக்கு நம்ம டிஃபன்லயு போட்டு குடுக்கலாம் இல்லைங்களா தோழி
ஆ கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயம் தான் நீங்க இந்த மாதிரி வீட்லயே வந்துட்டு பண்ணி் கொடுக்கது ரொம்போ ஒரு நல்ல விஷயம் தான் நெனைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ வெளிய வாங்கி கொடுக் கதுன்றது பரவால்ல ஆனா வந்துட்டு வீட்லயே பண்ணாம சில பேர் வந்துட்டு வேலைக்கு போறோம் அப்டின்ற ஒரு அ சிச்சுவேஷன் இருக்கிறதுனால வெளியவே வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்ல பண்றாங்க அது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அதனால வீட்லயே வந்து ட்டு நீங்க ஏதோ ஒரு விஷயம் அவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்க ஏத்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கது ரொம் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட் வாங்கி வாங்கி கொடுத்தோம்ன்னா வந்துட்டு அவுங்களுக்கு ஒடம்பும் கெடுதலா இருக் கும் அது இல்லாம எப்டினா இப்போ கொஞ்சம் நீங்க சொல்றது ரொம்ப ஒரு நாலு அஞ்சு வயசு பசங்கல சொல்றீங்க இதே கொஞ்சம் பெரிய பசங்க ஆயிட்டாங்க ஒரு பத்து வயசுக்கு மேல ஆயிட்டாங்க அப்டின்ற மாதிரி கொழந்தைங்க இருந்தாங்கன்னா அவுங்களுக்கு வந்து நம்ம குக்கிங்கை கூட சொல்லி் கொடுக்கலாம் ஏன்னா அவுங்களுக்கு வந்து ஒரு கத்தி எப்டி யூஸ் பண்ணணும் எப்டி வந்துட்டு அந்த நெருப்ப வந்துட்டு யூஸ் பண்ணும்ன்றது எல்லாமே அவுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு தோச சுடுறதுக்கோ ஒரு சுடுதண்ணி எப்டி வைக்கணும் எப்டி வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும் அப்றோ வந்துட்டு ஒரு ஆ ஒரு எக் இருந்ச்சுன்னா அது வந்து எப்டி ஒரு ஆ சின்னதா ஒரு ஆம்லெட் போடணு அதுக்கப்றோ இட்லி ஊத்துறதுக்கு எப்டி சொல்லி குடுக்றது இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லா ஒரு சாண்ட்விச் பண்றதுக்கு சொல்லி குடுக்குறது இதெல்லா நம்ம சொல்லிக் குடுத்து ட்டோனா அவுங்களுக்கு நல்ல ஒரு இப்ப நம்ம ஏதோ ஒரு அவசரம் வெளியே போறோனா வந்துட்டு அவுங்க வந்துட்டு ஓ இந்த சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டாங்கன்னா பெரியவங்க ஆகு போது அவுங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டும் அதிகமாயிடுஅவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள வந்து ச சமச்சு சாப்புறதுக்கு பிரயோஜனமா இருக்கு ஏன்னா வந்துட்டு நெறைய ஆண்கள் வந்துட்டு ஆ சமைக்காம வந்துட்டு அவுங்க வேலய மட்டு அவுங்க செஞ்சு ட்டு இந்தந்த மாதிரில்லாம் இருக்காங்க நம்ம பழைய காலத்து ஆளுங்கள நம்ம நெறைய பாக்கறோம் ஆனா இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க சமைக்கிறதுன்ற ஒரு வந்து ஒரு தனியா ஆனா ஒரு தொழில் மாறி ஆயிடுச்சு சோ இப்ப இருந்தே நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோனா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அவங்களுக்கு லைஃபக்கே அது லைஃப் ஸ்கில்ன்னு சொல்லுவாங்க அதுக்குதான் அத அது வந்து லைஃபக்கே அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அவங்க வந்துட்டு ஒரு தனியா ஒரு எடத்துல விட்டோம் ஏதோ ஒரு எடத்துக்கு போயிட்டு அவங்க படிக்கணும் அப்படின்ற ஒரு ஹாஸ்டல்லு அப்டி இருக்கு இருக்கும் போது கூட அவங்க வந்து தனியா விட்டோம்னா கூட அவங்களால சமாளச்சிக்க முடியும் அப்டின்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம வளர்க்கணும் கண்டிப்பா அந்த பசங்களல்லாம் ஆம்பள பையனும் பொண்ணும் அத வந்து வேறுபாடு பாக்காம வந்துட்டு உங்களுக்கு சமைக்கிறதுன்ற ஒரு விஷயத்த வந்து கண்டிப் பா நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி குடுக்கணும்ன்றது நா நான் வந்து நெனைக்கிறேன் அது ஒரு நல்ல விஷயம் அப்டின்னு
ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க ஏன்னா அவங்க பெருசாகும் போது வளரும் போது நம்ம வந்து நம்ம சூழ்நிலை இதே மாரிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது சோ அவங்க வந்து வேற ஊர்ல போயோ இல்ல வேற நாட்ல போயோ நான் வந்து படிக்கிறேன் அப்டின்னு விரும்புற பட்சத்துல நம்ம அவங்களுக்கு அத அப்படியே விட்ரனும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது வந்து நம்ம எப்படி வந்து அவங்க படிப்பியோ இல்ல அவங்க அவளோட வருங்காலத்த அவங்க எப்டி கொண்டு போக போறாங்கன்னா அவங்க அந்த ஐடியா படி அவங்க கொண்டு போவாங்க அந்த மாரி போகும்போதுதான் அவங்க உணவு அத்தியாவசியமான பொருட்கள்ல வந்து உணவு தான் நமக் க்கு ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அந்த உணவு வந்து இருக்குங்கும் போது அவங்களுக்கு தேவையானது எந்த ஊரா இருந்தாலும் அந்த பொருட்கள் வச்சே அவங்க தனக்கு தேவையானது சமைச்சு வந்து அவங்க சாப்பிட்டுக்குவாங்க இல்லைங்களா இதே வெளியூர்ல போயி சில கொழந்தைளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில உணவு வந்து சேராது அது அலர்ஜிய வந்து ஃபுட் அலர்ஜிய வந்து உண்டாக் கிடுது அந்த மாரி இருக்கும் பட்சத்துல அவங்க ரொம்ப வந்து என்னடா சாப்பாடே நமக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கற மாதிரி இதாயிடுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு கைத்திறமைய வந்து கத்து குடுத்துட்டோம் அப்டின்னா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த ஊருக்கு போனாலும் சரி இல்லைங்களா தோழி
கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப செரி அதுக்குதான் எப்பயுமே அந்த சின்ன கொழந்தைல இருந்தே நீங்க வந்துட்டு அந்த ஒரு கொ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லி குடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு பழக்கம் வந்து ஒரு நல்ல பழக்கமா அப்டியே வரும் அது வந்து ரொம்ப பெருசானதுக்கு அப்றோம் நம்மளால வந்து ஆறு துல வளையாதது அறுபதுல வளையாது அப்டின்றதெல்லாம் சொல்லுவாங்கல்லையா பெரியவங்க அந்த மாரி வந்து ஆறு வயசுல இருந்தே நீங்க எல்லாமே பழக்கி விட்டுட்டீங்கன்னா வந்து அது அவங்க பெருசான போது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு உங்க கூட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி தோழி
இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா மறுபடியும் பேசலாங்க நன்றிங்க தோழி நன்றி